ஹலோ ஹலோ ஆமா சொல்லுங்க நாகரத்னம்
சாப்ட்டீங்ளா ப்ரோ
ஹலோ
சாப்ட்டீங்களான்னே
ஹலோ
கேக்குதா
கேக்குது சொல்லுங்க நாகரத்தினம்
சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நாகரத்னம் நீங்க என்ன பண்றீங்க நாகரத்னம்
நா சும்மாதா இருக்கறே
நீங்க என்ன சாப்டீங்க
நா வந்து
தக்காளி சாதம் சாதம் தக்காளி சாதம் அது எப்டி இருக்கு
தக்காளி சாதமா தக்காளி போட்ட தக்காளி சாதம் கருவேப்பில போட்டா கருவேப்பில சாதம் புரியில
தக்காளி எப்டி போடணு
தக்காளிய வந்து அரிஞ்சிட்டு
ஆஹ்
போடணும்
தக்காளி சாதம் நீங்க பண்ணுவீங்களா
ஆஹ் எனக்கு கொஞ்ச கொஞ்சம் வரும் ஆமா
ஆ ஆ மதியோ என்ன ஸ்பெஷலு சிக்கனா மட்டனா பீஃபா
மதியம் வந்து சிக்கன் வறுவல்
ஆஹ்
நைட்டு் டின்னர் வந்து மட்டன்
மட்டன் வாவ் ஏன் டின்னருக்கு எங்களல்லா கூப்ட மாட்டீங்களோ
வாங்க சாப்பட்லா
ஐயா நாங்க சொன்ன பிறகுதா கூப்டுவீங்களா
இல்ல இல்ல . ட்ட. அவ்ளத்துக்கு நாய் இல்ல இல்ல நா கூப்புடலான்ட்டு இருந்த. நீங்க. தோழி நீங்கலே சொல்லிடீங்க ஆஹ அப்படி. ஆஹ அப்டிதா.
குடுக்காம என்னங்கற. கூப்பலான்னு இருந்தீங்க ஓகே. ஏ கூப்பல்ல.
அது கூ கூப்படலான்னு தோணுச்சு அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்களா.
நம்ம ஒரு நாள் சாப்புடுவா.
ஆஹ. அப்டியே கூப்புட்டுல்லா.
ஆஹ சூப்பரு.
அ அப்படின்ட்டு.
அப்புறோ வேலயெல்லா எப்படி போது.
வேல எங்க போவுது வேல போகுது நாதா வேலைக்கு போல.
ஏ என்ன ஆச்சு. வேல புடிக்கலையா.
ஆஹ.
வேலைக்கு புடிக்கலயா.
வேல எல்லா புடிக்கல.
புடிக்கல வேல எல்லா புடிக்கல ஆஹ.
வேல வாங்கற ஓனர்ருதா வெருப்பேத்தராரு.
ஏ என்ன பன்றாரு ஓனரு.
அவர் என்ன பண்றாரு அதுலா சொல்லவோனா.
சொன்னாதான தெரியு என்ன பண்றாருனு.
ம்ச் உங்களுக். சொல்லி அவங்கள புடிக்காதுல்ல.
ஓ அப்படியா. எ என்னதா பண்ணாருனு சொன்னாதான தெரியு.
ஆஹ. இப்ப உங்களுக்கு சொன்னா இப்ப அவங்களுக்கு புரியுமா.
புரியு புரியு.
அதெல்லா புரியாது.
தெரிஞ்சுக்கலால்ல அதுக்காகதா.
வேணா வேணா பர்சனலாவே இருக்கட்டு. உஹம்.
. அப்புறோ எ எ ஃப்ரெண்டு அவரு. டிரைவிங்ல இருக்காரு
ஓ ட்ரைவிங் ல க்குறாரா
ஆமா
ரெண்டு சாப்ட்டாரா
அவர் ஃரெண்ட ஃரெண்ட ஏ சாப்டிங்களா ஃப்ரெண்டு ஆஹ் மட்டன் சாப்புட்டாரா ப்ஃரெண்டு
மட்டனா
ஆமா
உஹம் உஹம்
அப்புறோ லைப் பத்திய எல்லாம் விசேஷ எ
புரியில
லைஃப்ல என்ன ஸ்டெப்பு அடுத்தது
அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணும் அது என்னட்டு ஒண்ணு முடிவு பண்ல
ஓ முடி பண்ணிதா ஸ்டெப் எடுப்பீங்ளா
எது பண்ணாலும் பிளான் பண்ணிதான் பண்ணனும்
பிளான் பண்ணாமபண்ண இப்டிதா
பிளான் பண்ண போனாஊத்திக்கு
கரெக்ட்
எல்லாத்துக்கும் இன்ன வரையும் யோசிக்குல இனிமல்தான் யோசிக்குனும்
எதை பதால யோசிக்கல செய்யல ஆரம்பிக்கல பண்ணல
அதுக்கேத்த நேரம் சூழ்நிலவர்ல கரெக்டா வர சொல் அதுவா தானா அமையு
அது எப்படி தானா அமையு இல்ல எனக்கு புரியிலியே
அது அமையில்லன்னா நம்ம அமைச்சிக்கணும்
ஆஹ் அன் அமைச்சிக்கிறதுதான் நீ அமைக்கணும்ல ஏதாச்சும் முடிவு பண்ணும்ல்ல
ஆஹ் பண்ணணும் கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா இது கண்டிப்பாவே சொல்லிட்டு இருக்கேன் கடச்சி வரைக்கும் எல்லா அமஞ்சிரும்
உம்
கண்டிப்பாவே சொல்லிட்டுருங்க எல்லாம் அமைஞ்சிரும்
உம் கண்டிப்பா அமஞ்சிரு பணம் கொஞ்சம் பற்றாக்குறை
அப்போ வேலைக்கு போனாதானே பணம் வரும்
வரம்
நீ தா வேலைக்கே இது போக மாட்டறியா வெய வீட்லய இருக்கீங்களா அப்பப்ப லீவ் போட்டுறீங்களா
என் பண்றது சூழ்நிலை எப்படி
சூழ்நிலை அது என்ன சூழ்நிலை அது என்ன கால நிலை
அதே மாரி இது ஒரு சூழ்நிலை காலநிலையினா நம்மல்லாம் ஒரு மயையம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது
ஆ
சூழ்நிலையினா
ஆனா அங்கில்
பிரச்சனை எப்படி வரும்ன்னு சொல்ல முடியாது இதுேதான் வித்தியாசம்
டிவில சொல்றாறு தாத்தா மழை எப்ப வருதுன்னு
ஆ ஆ அது காலைநிலை சூழ்நிலை வந்து பிரச்சனை எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது
ஏன் சொல்லாமே
அது சூழ்நிலை
அவர் ஓருதர் சொல்லுவாரு
யாரு
கடவுளு
கடவுளா
ஆ
பாத்துக்கிறீங்களா
ஆ நான் பார்த்திருந்தே நிறைய வாட்டிக்கு
எப்போ எந்தத்துல
இதோ இங்கதா பக்கத்திலே
எங்களுக்கு கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும்
ஏதாச்சும் ஒரு கோவில் இருக்கா பாருங்க அதுல போய் பாருங்க உள்ள இருப்பாரு கடவுள்
அப்படியா இதுவரைக்கும் நான் போயிருக்கிறேன் படி பாத்தது இல்லையே
கோயிலு உள்ள இரு பாரு பாரு எல்லா கோயில எல்லா ஊர்லயுமே இருப்பாரு கடவுள் ஆமா அப்படியேதான் நீங்கதான் நீங்கதான் பார்க்கவே மாட்ட நீங்களாமே கடவுல
இல்ல இல்ல ஒரு கடவுள் எல்லாத்துல எப்படி இருப்பா
ஓ அப்டியா
ஆஹ் அப்டித்தான்
நாங்கோ அப்டியா
இப்ப சொல்றாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லான்ட்டு தெரியலறாங்க
அது எப்படினாபெயின்னு ஒருத்தனே இருந்தா கடவுள்னு இருப்பரு
இல்லப்பா நிறைய பேரு சொல்றாங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லலன்னு தெர்ல என்ன மட்டும் சோதி வக்கிறாரு அப்படின்றாங்க நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுக்கே ஏன் நானே சொல்லிருக்கே
அப்டியா
என்ன தான் நீங்க பாத்தேன்றீங்க அதேதா கேட்டே
போய்யில்லதா பாத்தே
கோயிலியா
ஆமா
உம் உம் நாங்க பாக்குறதெல்லாம் தெரியப்ப எங்களெல்லாம் கண்ணிக்கிட்டு தெரியே
ஓ சுப்பர்
ஆஹ
உஹம்
நாங்கல்லாம் நெறைய தடவ கோயிலேக்கு போயிருக் கடவுள் லல்லாம் பாத்ததே இல்ல ஹம்
ஹலோ கேக்குதுங்களா ஏன் சைலண்ட்டா இருக்க
இல்லப்பா நாங்கல்லாம் கோயிலுக்கு நெறைய தட போயிருக்குறோம் கடவுள பா்த்ததே இல்லங்க அப்டின்னு கேக்குறேன்
அதனால தான் நீங்க கோயிலுக்கு போறீங்க
கடவுள் இருக்குறான்னு நினச்சி போறோம் வேண்றம் நிறைவேறுன கடவுள் இருக்கிறாருன்றாங்க நிறைவேருலனா கடவுள் இல்லன் ன்றாங்க
அப்ப உனக்கு நேர வேரிருச்சா நெர வேர்லயா
எனக்கு இது வரைக்கும்நிறவேர்லை
சூப்பர் தொட்டதெல்லாம் புட்டுக்குதா தொட்டதெல்லாம் புட்டுக்குதா
வெட்டிக்கிது
ஆஹ
பரவால நம்மள போலதான் இருக்கே ஹலோ
ஆஹ.
நம்மள போலதா இருக்கீங்க நீங்களு நமக்கு .
ஓ நீங்களு மதியம் டிவி சத்தியா. நீங்கிலும் மதிவே டிவிஎஸ். கம்பெனி ஆன்டர்.
எஸ் எஸ் எஸ்.
எஸ் உம்.
கட ஒரு. கீழ தள்ளி விடறதுனா அப்டியே ஜாலியா இருக்காரு. ஆ அது போற போக்குல போயிட்டே இருக்கு.
அதுதா எப்டி போது.
ம்ச் நடு‌ ரோட்ட புடுச்சு. நடுரோட்ட புடுச்சு வாங்குனது.
இல்லப்பா ஏதாவது ஒரு பக்கந்தாப்பா போவு. நேரா போவும் இல்ல லெஃப்ட்ல போவும் இல்ல ரைட்ல போவும்.
எனக்கு ரெண்டு பக்கமே அடி விழுது.
இப்படியும் போறீங்க அப்படியும் போறீங்க அதுலருந்து சேரி இப்ப எ.
இப்டி போனாத நாலு காசு பாக்க முடியு.
. எனக்கு ஒரு டவுட்டு.
உஹம். சொல்லுங்க.
அது ஒரு ஷாட்டா.
புரியல.
வாழ்க்கை என்பதே.
ஆஹ. உங்களுக்கு சிக்னல் கெடைக்கலங்க சாரு. நாகரத்தினம். . மிஸ்டர் நாகரத்தினம். உனக்கு சிக்னல். ல்ல நாகரத்தினம். உங்களுக்கு சிக்னல் கெடைக்கல. சிக்னல் கெடைக்கல.
எங்களுக்கு கேக்குது.
நேமக்கும் கேக்கின்றது. எமக்கும் கேக்கின்றது.
ஆஹ நம் முன்கும் கேக்கின்றதா.
எஸ் எஸ்.
கடவுள் சொல்றா இறக்கத்த வச்சு சந்தோஷமா இருன்றாரு.
ஆஹ.
நம்மளுக்கு இருக்கத கடனும் கஷ்டமும் தான் அதை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது
அதை வச்சுக்கிட்டு மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா உனக்கு கடைசி வருமே அந்த கஷ்ட மட்டும்தான் கொடுப்பாரு அதுதான் அதவச்சி சந்தோசமா இருக்க இரு அதுக்கப்புறம் பியூச்சர்ல யுஸ்புல்லா இருக்கும் நமக்குல்லாம் அது பழகி போய் போய் எல்லாம் போச்சு
இல்ல இல்ல நீங்க கடவுள பாத்தேன்றீங்கள
ஆஹ்
இப்ப உங்களுக்கு தர்ஷினி கச்சி இருக்குல்ல
கண்டிப்பா
உங்களுக்கு எப்படி கஷ்டமேவே கஷ்டம்ன்றீங்க
பாத்ததுருந்துதா அதிக கஷ்டமே
ஏதோ எங்க கண்ணுக்கு தெரியில நீங்க நேர்ல பார்த்தீங்க சரி நீங்க பாத்தீங்களா நா கேட்டீங்க நீங்க பாத்தீங்கள கடவுள என்னா கேட்டீங்க
ஆஹ் கேட்டே
அத்தான் என்ன கேட்டீங்க நெறைய கேட்டீங்களா அதுல எது எதுனா ஒண்ணு சொல்லுங்க ஏனா டைம் ஆயிடுச்சு அதனால தான்
சரி ஓகே நாளைக்கு பே